சும்மாதா இருக்கே செரி கெளம்பிட்டியா நீ அதுக்குதா கால் பண்ணே
கொஞ்ச நேரோ ஆவு ஒரு பத்து நிமிஷோ கொஞ்ச வேலையா இருந்தே அதா
என்ன என்ன செஞ்ச கால்ல
காலைல தோச வெங்காய சட்னி அரச்சே பருப்பு வேற இல்லியா சிறு பருப்பு வச்சு வெங்காய சட்னி அரைச்சே
நா உன்ன அப்பவே கெளம்பதான சொன்னே டைம் ஆக போகுது இப்ப நம்ம போனோல்ல அங்க
செரி பரவால்ல வீடு டெய்லி சீக்கிரந்தோ போறோ இன்னக்கி ஒரு நாள் லேட்டா போனா என்ன ஆகப் போது
சேரி அதெல்லா எடுத்துக்கிட்டியா வாட்ரு பாட்ல தண்ணி எல்லாமே எடுத்துக்கிட்டியா
ஆ எல்லாமே எடுத்துட்டே நானு கொட அதுவு எடுத்துக்கிட்டே
செரி அந்த ட்ரெஸ் எல்லா பேக் பண்ணிக்கிட்டியா
ட்ரெஸ்லா எடுத்துக்கிட்டே ட்ரெஸ்ஸு வாட்ரு பாட்டலு கொட எடுத்துக்கிட்டே சாப்பாடு கொஞ்சோ எடுத்துட்டு வரவா
ஆ சாப்பாடு மட்டு நீ எடுத்துட்டு வா ஒயிட் ரைஸ் மட்டு எடுத்துட்டு வா நா எதாச்சு கொழம்பு தொட்டுக்க மட்டு நா எடு த்துட்டு வரே ஏன்னா நா சேந்துட்
என்ன கொழம்பு வச்ச நீனு
நா இது தா தக்காளி தொக்கு மாரி பண்ணே ஏன்னா அதா கொஞ்ச தாங்கு நம்பளு நாளக்கி வரைக்கு கூட சாப்படலா இல்ல
அப்டியா சேரி சேரி இன்னக்கி வந்து அதா இன்னக்கி அதா நா கொஞ்சோ வட வேற சுட்டே அதா எடுத்துட்டு வரலாமான்னு பாக்குறே தயிர் கூட நம்ம சாப்ட்டுக்கலா இல்ல வட வெச்சு
தயிருல பச்ச மொளகா போட்டு எடுத்துனு வா அப்பதா கெட்டு போவாது புளிப்பு வாசன வராது கெட்டு போறது இல்ல புளிப்பு வாசன வராது
அப்பிடியா சேரி சேரி இது தெரியாது எனக்கு செரி நா போட்டு எடுத்துட்டு வரே இன்னொரு பத்து நிமிஷோ ஆகு கெளம்ப கோச்சுக்காத எது
சேரி சேரி அப்புறோ வேற என்ன எடுத்து வைக்கணு பேக் ல இனி
கொஞ்சோ கவரு வந்து எடுத்து வச்சுக்கோ திடீர்னு வாந்தி வந்துதுன்னா என்ன பண்றது
ஆமா பஸ்ல வேற போறோம்ல அதே மறந்துட் ட்ட நானு
எடுத்து வச்சுக்கோ ரெடியா வச்சுக்கோ காலால ஒரு பத்து எடுத்து வச்சுக்கோ ஒரு லெமன் ஜூஸ கொஞ்ச போட்டுக்கோ
அதா அதா அதா நம்ம அங்கப் போயிட்டு வேன் அ அந்த ரூம் லா இருக்கு ஸ்டே பண்ணிக்கலா செரி என்ன த்தன ட்ரஸ் எடுத்துட்டு வர நீ
நா இப்போ வந்து மெரூன் போட்டுட்டு வந்திருக்க ஃப்ராக்கு அதுக்கப்ற ஒரு நேவி ப்ளூ டீஷர்ட் மாரி எடுத்துட்டு வந்திருக்க அங்க போட
அப்படியா செரி அதா ஒரு நாளக்கு நம்ப டீஷர்ட் டு ஜீன் அந்த மாரி போட்டுக்கலா இன்னொ நாளக்கு வந்து ஃப்ராக்கு ஏன்னா அந்த ரைட் ட்டு ஒன்னு போறோ அது போறோனா நம்ப ஃபுல் ப்ரா ஜீனு அந்த மாரி போட்டுக்லா ஏன அதுக்கு அதா கொஞ்ச கம்ஃபர்டபிளா இருக்கு நம்மளுக்கு கரெக்டா கரெக்ட் தா
ஆமா அது ஃப்ராக்ல்லா போட்டா கொஞ்ச பறக்கு சேஃப்ட்டியா இருக்காது டீஷர்ட்னா கொஞ்ச நமக்கு ஈஸியா இருக்கு போற்துக்கு வர்றதுக்குல்லா
ஆமாமா அந்த போட்டிங் ரைடு வேர போறோ அது ரொம்ப நல்லா இருக் அதுக்கா நம்ப ஃப்ராக் போட்டுக்கலா அது கொஞ்ச ஃப்ரீயா தானே இருக்கு
சும்மாதா உட்கார்ந்ட்டு இருப்போ அதுல அதுல ஃப்ராக் போட்டுக்கலா நா ஒயிட் கலர் ஃப்ராக் தா எடுத்துட்டு வர நீனு
நா வந்து எடுத்து வஸ்ட்ட ஃபுல்லா ஒரு எல்லோ கலரு இன்னொன்னு வந்து ஆரஞ்ச் கலரு இன்னொன்னு ப்ளூ கலரு அப்டி எடுத்து வச்சிருக்கே நல்லாதா இருக்கு எல்லாமே கொஞ்ச லைட் கலரா எடுத்து வச்சிருக்கே ஏன்னா அங்க அழுக்கு தாங்காதுல்ல ஏதா ஒ கரப்பட்டுச்சுன்னா பண்றது
அதுவு கரெக்ட தா ஆனா எங்கிட்ட வேற ட்ரஸ்ஸே இல்லியா சரி அதா எடுத்துக்கிட்டே ஒயிட்டா இருந்தாலு பரவாயில்ல கோட் ஏதாது மேல போட்டுக்லா
எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா மேல போட்டு போட்டோ மட்டு எடு த்துக்கோ அப்ற ஏதோ சொல்லணு நெனச்ச அங்க ஒரே கூட்டமா இருக்குமாண்ணா
ஆமா கூட்டமாதா இருக்கு ஆனா என்ன பசங்க தொல்ல இருக்காது இப்பதா ஸ்கூல்லா ஓபன் பண்ணிட்டாங்கல்ல கொஞ்ச பசங்க தொல்ல இருக்காம இருக்கு
இல்ல இல்ல ஏதோ அந்த ஒரு ப்ளேஸ்ல மட்டு வந்து கூண்டு மாரி போட்டிருக்காங்களா அது உள்ள போயிட்டனா நம்ம வெளியே வர்ரதுக்கே ஒரு அஞ்சவர் ஆறவர் ஆகுமா அப்ற நைட் ட்டுதா நம்ப சொன்னல அந்த மவுண்டேன் பாக்கணுனா அது ஒரு முக்கியமான மவுண்டே நாங்க சாமி இரு ப்பாரா அத பாக்கணுனா எட்டு மண் நேர ஆகுமா
அப்டியா பரவாயில்ல பாத்துட்டுதா வரணு வேற எப்டி போய் பாக்கறது நம்ம அதுக்குள்ளதா போணு நம்மல்லா
அதுதா நா பரவால்லன் சொல்ட்ட சேரி ஓகே விட்ட கேட்டே பத்து நாள் முன்னாடி டிக்கெட் புக் பண்ட்டோல்ல அதுன்னாச்சி தெரியுமா சொல்லமா மந்துட்டே அஞ்சு நாளைக் கேன்சலாயிச்சு திருப்பினா ஏ புக் பண்ணி திருப்பி இது பண்ண நானு எப்டியோ போயிட்டா நிம்மதிதா
ஆமா ஆமா கரெட்டுதா ஆனா முன்னாடியே புக் பண்றது நல்லதா சேரி விடு அதெல்லா ஒன்ம் இல்ல போயிட்டு வந்துர்லா
சேரி மேக்கப் செட்லா எடுத்துக்கிட்டியா என் ஏனா எங்கிட்ட எதுமே இல்ல நா எதுமே எத்துட்டு வர்ல முன்னாடி உங்கிட்ட சொல்லிட்ட நானு
அதுதா நா ரொம்ப மேக்கப் போட மாட்டன் தெரியுல்ல கொஞ்சூண்டு எடுத்துட்டு வந்துருக்க கிரீமு கொஞ்சோ இதுவு பவுடுரு லிப்ஸ்டிக்கு இருக்கு அவ்ளதா போதுல்ல உனக்கு
அது போது எனக்கு அந்த இது எடுத்துட்டு வாா ஒரு டப்பால ஒண்ணு வெள்ளையா வெச்சுருந்தல்ல அது எடுத்துட்டு வா யாராரெல்லா கூட்டு வர
ஆமா அது லோஷன் அது எடுத்துட்டு வர கண்டிப்பா வெயிலுக்கு நல்லா இருக்கு அது அதா அம்மா அப்பா வராங்க அப்பறோ எங்க ஹஸ்பண்டு எம் பைய அதா ஸ்கூலுக்கு போயிடுவா பாட்டி வீட்ல விட்டு வந்துருவ
சேரி சேர் அவன்ட்ட சொல் சொல்டியா அந்த மாரி போறோன்னு அவ ஆ அடம் புடிப்பானே
இல்ல இல்ல நா சொல்லிட்ட அவனுக்கே வர இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏதோ ஸ்கூல்ல எக்ஸாம்ன் சொல்லிட்டு ஒரே டென்ஷனா இருக்கா அவ
ஓ எக்ஸாம் போயிட்டு இருக்கா இப்ப
ஆமா அது என்னன் தெரியில இப்போ ஸ்கூல் இப்பதா ஓபன் பண்ணாங்க ஏதோ ஸ்மால் டெஸ்டுன்னு ஏதோ வெக்கிறாங்களா சேரி அவ வர்லன்ட்டா சேரி நானு விட்டுட்ட லீவ் போட வேணா அப்டின்னு
அதாஸ் ஸ்மால் டெஸ்டுனா அந்த சைக்கிள் டெஸ்ட்டுன் சொல்லுவாங்க சின்ன சின்ன கொஷ்டின் குடுப்பாங்க அதுல பாஸ் தானா மட்டுந்தா அவன கிளாஸ்கு அனுப்புவாங்க அதுதான
ஆமா ஆமா அதுதா கரெட்டா சொல்ற நீ ஆனா எனக்கு என்னன் தெரியில அவ ஏதோ அவனே படிச்சுப்பா அதனால நா விட்டுட்ட செரி பாக்கட்டுன்னு
அட்மிஷன் போட்டானா
அட்மிஷன்லா போட்டாச்சு அவங்க அப்பாதா போட்டாரு போயிட்டு போட்டு வந்தாரு மத்ததுல்லா எனக்கு தெரியாதுல்ல அவளியோ எனக்கு
சேர் சேர் நீ களம்பு இதுலயே பத்து நிம்ஷோ ஆயிடும் போல நீ களம்பு களம்பிட்டு எங்க வந்துட்டு எனக்கு கால் பண்ற
நா உங்க வீட்டு அந்த மொனில வந்துட்டு கால் பண்ணவா இல்ல பஸ்டாப் கிட்ட வந்துட்டு பண்ணவா
இல்லல்ல எங் க அண்ணா அண்ணிலா வராங் னால அவங்க இது கார் அரேஞ் பண்ணிருக்காங்க நம் கார்லப் போயிட்டு ஸ்டேஷன்ல விட்டுட் ட்டு அங்க இருந்து போறா மாரிதா பிளேன்னு
அப்போ உங்க வீட்டுக்கே வந்துருவா நானு எனக்கு தெருஞ்சு அதுதா கரெட்டா இருக்கு நறைய மூட்ட வேற இருக்கு எங்கிட்ட
ஏய் நீ அங்க இருந்து ஆட்டோ போட்டு இங்க வா நீ கைல எல்லா எல்லாத் த்தியு தூக்கிட்டு வராத அதெல்லா தூக்கிட்டு வர முடியாது
ஆமா அப்டிதா வரணு நானு எங்க வீட்டுக்காரு வண்டில வந்துருவோ அம்மா அப்பா கிட்ட மூட்டியெல்லா குடுத்துட்டு கார்ல அவங்க ஆட்டோல வர சொல்லிடுவோ
சேரி சேர் அப்டியே வா வந்துட்டு எதா இப்ப என்ன ட்ரெஸ் போட்ருக்க
இப்போ கொஞ்சோதா ஒரு ஸ்சேரீ மாரிதா கட்டிருக்க ஏன்னா எங்க மாமியார் இப்ப போறோல்ல அதனால போகும்போது ஸ்சேரீ கட்டுன்னு வேற சொல்லிட்டாங்களா வேற என்ன பண்றது கட்டிதா ஆகணு
ஆம்மா ஆம்மா அதுவு கரெட்டா அதுக்கு மேட்சா பிளவுஸ் போட்ருக்கியா
ஆமா கொஞ்சோ அது பிங்க் ஸ்சேரீ அது பாடர் வந்து சில்வர் மாதிரி வரு சேரி சில்வர் கலர்ல போட்டுருக்க ஆமா அழகா கெளம்பியிருக்கே பூ லா வச் வச்சுட்டு அழகா கெளம்பிருக்கே
கரெக்டு தா சேல்ரி சேரீ கட்டிருக்கல்ல இப்ப நம்ம கோவில் தான போறோ ஃபஸ்ட் சேரீ கட்டின்னு போனா நல்லாதா இருக்கு
ஆமா அதா எங்க மாமியார் கட்ட சொன்னாங்க அதா பிங்க் கலர்ல கட்டிருக்கே நீ என்ன போட்ருக்க
நா புல் ஃப்ராக் மாரி போட்ருக்கே இங்க அதெல்லா எனக்கு கெடயாதுல்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லா ஏனா தனியா ட்டே வீடு பாத்துட்டு அதனால எனக்கு அந்த ரூல்ஸ்லா இல்ல
அப்டியா அஞ்சு நாள் ஆயிடுச்ல தனியா போயி நீனு
ஆமா ஆமா.. அதா அனிக் பால் காஸ்னோ உன்ன கூப்டே வரவே இல்ல நீ ம்
அதா சொன்னேல கொஞ்ச வேலயா இருந்துச்சு எனக்கு இங்கயே இவங்கள பாக்கவே கரெக்டா இருக்கு
அதா நினக்கிறே எல்லா நல்லதா முடிஞ்சுது எல்லாமே நல்ல படியா முடிஞ்சுது வாழப்பழ வெத்தல பாக்கு எல்லா வச்சு சாமி கும்ட்டோ எல்லா வேலயு முடிஞ்சுது அதா இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஏதா ஒரு ட்ரிப்பு போலாமேனு பிளான் பண்ணோ சேரி அதா உன்ன கூப்புட்லா எப்பயோ கூப்டே செரி நீ கால் பண்ண சொன்னாரு கால்லன்ட்டு உனக்கு கால் பண்ண
சேரி சேரி நீங்க போயிடு வந்ட்டீங்ளா நீனு உ ஹஸ்பண்ட் எலா ட்ரிப்புக்கு
அது ஒருவாட்டி எப்பயோ போயிட்டு வந்துட்டோ அதுக்கப்ற ஏதோ எ பைய வேற இருக்கான்ல அவன அதா நீ எப்டி பாட்டி வீட்ல விட்டு வரியோ அதே மாரிதா நானு விட்டு வரே அவங்கிட்ட சொல்லலா சின்ன பையன்ல ரைடு எல்லா வர மாட்டா தாங்க மாட்டா ஒடம்பு தாங்காது அதனால தா
ஆமா பசங்கல்லா வந்தா அது ஒழுங்காவே இருக்க மாட்டாங்க விட்டுட்டு நம போனாதா ஜாலியாவே இருக்கு
அதுவு கரெக்டு தா அப்ற ஏதோ சொல்ணு நெனச்சே தண்ணி இல்ல இந்த லம்மன்னு புதினாவு போட் எத்தணுமா தண்ணி அ இப்ப குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஹெல்தியா
சேரி அப்ப நீ செய்லியா சேரி நானே எடுத்துட்டு வரே
அதா நா எடுத்துக்கிட்டே நா ஹாட் வாட்டர்ல போட்ருக்கே நீ கோல்டு வாட்டர்ல போட்டு த்துக்கோ ஏன்னா ரெண்டு பேரு ஹாட் வாட்டர்னா வேணால்ல அதனால தா
ஆமா எங்க வீட்ல வந்து இதுதா கேப்பாரு சில்லுனு தா கேப்பாரு நீ உங்க வீட்டுக்காருக்கு ஹாட்டா போட்ருக்க சேரி
ஆ ஆமா ஆமா மணி என்ன ஆவுது இப்ப கரெட் டாருக்கு
ஆ இப்ப கள கரெட்டா இருக்கு அது ஒரு அஞ் நிம்ஷத்துல நா வெளில வந்துருவ ஆட்டோ போட்டுட்டன்னா ஒரு டுவெண்டி மினிட்ஸ்ல வந்துருவல உங்க வீட்டுக்கு கரெட்டா இருக்கு
பாத்து கரெட்டா போடு அவ சுத்தி கித்தி கூட்னு வந்துட போறா அப்பறோ லேட் ஆச்சுன்னா ட்ரெயின் மிஸ் ஆயிடு
ஆமா ஆமா செரி நம்ம நேர்ல பாத்து பேசுவோ என்ன எங்க போலாம் கொஞ்ச பேசிட்டு கெளம்புலா ஸ்பீடா வேணா
சேரி சேரி சேரி
ட்ரெயின் வருதா
செரி பாய் பாய் பாய் நீயு கட் பண்ணிக்கோ பாய்
சேரி பாய் பாய்